சொல்லுங்க ஆ நல்லா இருக்கேங்க என்ன பண்ணுக்கிறீங்க
சாப்ட்டுட்டுருக்கோ நீங்க ம் சாப்புறோ
வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க உங்கள்து ஆ க்ளியரா தனியா பேசுங்க எல்லா வாய்ஸ் கேக்குது ஆமாங்க தும்பல் இருந்துனே இருக்குது கோல்டு இருந்துனே இரு நேத்
நல்லா ரச் ந ந ரசோ வச்சு சாப்டுங்க சிக்கு சிக்கன் பெப்பர் சிக்கன் சாப் ட்ருங்க சரியா போது
ஆ ஆமாங்க பெப்பர் வச்ச கொஞ்சோ சாப் ட்டா நல்லா இருக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகுதா இல்ல சைனஸ் ப்ராப்ளமா தெரில அ தல வலி இருந்துனே இருந்துக்குது ஆ அது மூக்கு மேல வலி இருந்துனேருக்குது கண்ணு வலி இருந்துனேருக்குது கோல்ட் ஆச்சு இப்ப கொஞ்சோ வீடு க்ளீன் பண்ணே அது இன்னா பண்ணே மொ மொளகாத்தூள் அந்த தனியாத்தூள் கொட்டிடுச் மேல
டஸ்ட் அலர்ஜிங்க நல்லா சுடு தண்ணி வச்சு ஃபேஸ வாஷ் பண்ணுங்க மூக்ல
அத ஃபஸ்ட்டு அங்க இப்பதாங் கழுவிட்டேங்க ஃபுல்லா க்ளீ அப்பவே கழுவி முடிச்ட்டே நானு ஃபேஸ் ஒடம்பு அலசிட்டே ஒடம்பு அலசிட்டு வந்து ஒக்காந்தே மறுப் மறுப்டியு கோல்ட் ஆகுது தண்ணிணன்ணி இல்ல நேத்துலருந்தே கோல்டு தா எனக்கு ரொம்போ
ஹாட் வாட்டர் குடிங்க
மழையில நனஞ்சிட்டேங்க வேலூர்ல செம்ம மழ அந்த பய்யே நீட் எக்ஸாம் கூட்டிட் போயிருந்தே
நீட் எழுதுறாப்டியா
ஆ ஆமாங் க நேத்து கூட்டிட்டு போயிருந்தே ஆ அதுக்கு வெய்ட் ப ஆ பரவால்லங்க நல்லா எழுதி இருக்காங்கன்னு சொல்றாங்க வரட்டு வந்தாதான தெரியு நம்ம ஒரு கீ ஆன்சர்ல செக் பண்றோ அவுங்க ஒரு கீ ஆன்சர் விடுவாங்க அதனால அவுங்க என்ன நிறுவனத்துல என்ன கொஸ்டின் பேப்பர் விட்டாங்களோ அவுங்களே கண்டிப்பா ஒரு பல் டாக்டர்னா கூட ஆயிடுனுங்க எ புள்ள
கண்டிப்பா ஆவாரு நீங்க கவல படாதீ
ம்
ம் சின்ன பையன என்ன பண்றா அப்டி
சின்னவரு என்னாங்க படிப்பு ஒரு பக்க ஓரமா வச்சுட்டு அவர்
வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாமே இப்ப அப்டிதா வாலுதா
நல்லா லெவன்துங்க லெவன்து படிச்சாங்க
ம் ம்
லெவன்த்து படிச்சாங்க அது ஒரு குரூப்புல சேத்து விட்ருக்கே
ஓகே
என்ன பண்ண போறாருன்னு தெர்ல
விடுங்க பிள்ளைங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அத உட்டுறுங்க நம்ப என்னதா வந்து ஃபோர்ஸ் பண்ணாலு ஃபோர்ஸ் பண்ணாலுமே பிள்ளைங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுதா ரொம்பல்லா இது பண்ண கூடாது
ஆ ஆமாங்க ஆமாங்க
ம்
என்ன பண்ணுறதுங்க அப்டியே நம்ம என்ன தா சொல்லி குடுதாலு மண்டல ஏறதா ஏறும யாருக்கா இருக்கட்டு இப்ப நம்பளே எத்துங்க நம்ம படிக்கு போது என்ன நம்மன ஓஹோனா படிச்சோ நம்ம பசங்கள திட்டுறோ படிக்கிறதில்லனு நம்மளு அததா பண்ணோன்னு வச்சுக்குங்க நம்ம கிட்ட இருந்து அவுங்களுக்கு கத்துக்குறாங்க
நமக்கு அது ஒண்ணுதானங்க கல்வி தானேங்க பறிக்கவே முடியாதுங்க யாராலயு அது நம்ம ஒண்ணு வந்து கையில நல்லா படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களே நம்மள இது பண்றதுக்கு
என்னவோ சவுண்டு கேட்டுட்டே இருக்குங்க என்னங்க சவுண்டு ஆமா ஆ இப்ப இல்ல பயங்கர தண்ணி சாமான் கழுவ சவுண்டல்லா கேட்சு அ ஏ இப்போ ஓகே இப்ப ஆ
கிச்சன்ல தா இருக்கே
ஆ ஆ ஓகே ஓகே தெரிது தெரிது தெரிது தெரிது சரிங்க சரிங்க நல்லா வேல செய்யுங்க நல்லா இது பண்ணுங்க என்ன கல்யாண நாளா என்ஜாய் பண்ணுங்க எல்லா ரெடி பண்ணிட்டு இருப்பிங்கள அ ஆ
அது ஒரு பக்கோ போ பறக்குறோங்க அய்யயோ மாப்புள்ள பொண்ணு கூட இவ்ளோ செலவாயிருக்குமா தெர்ல
அ
நாங்க அப்டி பண்ணிட்டு இருக்கோ
அ அ
ம்
ஆ
அதுக்கப்றொங்க
அப்றொ நீங்க தாங்க சொல்லணு
என்னத்த சொல்றது நக வெல பாத்தீங்ளா எப்புடிஏறுது ஏங்க பயம்மாருக்குங்க அ மறந்துட்லாமான்ருக்கு
கே ஒன்றர லட்சர்பா போச்சுன்னா ஒர்லட் ச்சன்றதே அதிகங்க ஒரு லட்சத்துக்கு அப்பல்லா வந்து கைநெறைய வரு நக இப்போவந்து ஒரே அ
நீஇரு ப்ப பணக்காருக்கு இல்லங்க பணக்காரக்கு மட்டுதா அந்த நக போட்றதுன்னா அப்பொ எப்புடிங்க அது
அ
அத நென்ச்சாவே ரொம்ப மனசு கஷ்டமா ஏ இப்படி ஏத்திவிட்டாங்கன் தெர்ல ஒரு லட்சம்ன்றது எவ் வ்ளோ பெரிய விஷ்யங்க அ ஒரு மாசசம்ப்ளோ சிலபேருக்கு அதுல பாதி வாங்குறவங்களுக்கு எப் புடி அத விட கம் கொறச்சி வாங்கறவங்களோட வாழ்க்கய நென்ச்சு பாருங்க
ஐயோ நெஜமாங்க ரொம்ப கஷ்டமாதாங்க இர்க்கு என்ன பண்றது தெர்ல போங்க வேதன்யா இருக்குங்க ஒர் சில விஷ்யலா நென்ச்சுக்குனு ஏழ பொண்ணுங்க கல்யாணோ ஆகாது இதே ஒரு காரணத்தோடு நின்றுறாங்களா இல்லிங்ளா
இல்ல எனக் என்னான்னா இப்ப ஏத்துறாங்க இல்லியா டௌரியு வாங்க கூடாதுன்ற சட் ட்ட ஏ வரக்கூடாது
அதத்தா சொல்ற இல்லங்க டௌரி ஆஹா அதுவந்து எப்பவுமே தலவிரிச்சு ஆடுங்க அது வந்து நீங்கல்ல நாங்கல்ல நம்ப மனசுவச்சு பொண்ணப் பெத்தவ்ங்களு சரி ஆம்புள புள்ள பெத்தவ்ங்களு செரி வாங்கக்
ஏங்க பொம்புளையா பொருந்தா
அ ஏங்க அவுங்க போய்ட்டு தன்னுடைய வாழ்க்கெயா அர்ப் பண்ணச்சு கொழந்த குட்டி பொறந்து அவுங்க வாழ்க்கைய மெயின் டென் பண்ணி என்னென்ல்லா பண்றாங்க நீங்க திடீர்னு இதெல்லா பண்ண எப்டிங்க அதெல்லா நம்ப்ளு பேசணுங்கப் பொப் பொட்ட பசங்கள பேஸ் னு ஆம்பள பசங்கள்து கேக் குனு அ நெறைய சவுண்ட் கேக்குதுங்க பேக்கு பேக்கு
இல்லல்ல இல்ல தோ இங்க வீட்டுல கத்திக்கிட்டுருக்குதுங்க
அ அ அ ஃப்ரீ ஆய்ட்டு அ பேஸ் பேஸ்ன
நல்ல நீங்க நைட்டு நல்ல தைலம் போட்டு தேய் ச்சுக்குட்டு நல்ல வாம் மா நல்ல சுடுதண்ணி எடுத்து கோ காகுள் பண்ணிடுங் உப்பு தண்ணி போட்டு இல்லாட்டி இன்னு ல்ல வந்துட்டு இது நாளைக்கு சாப்பாட் நல்லரசொ மெளகு ரசொ வெச்சு சாப்ட்டீங்ன்னாவே நல்லதுங்க அ முடிஞ்சா சிக்கன் ஒரு பெப்பர் சிக்கன் வாங்கிடுங் ம் சூப்பர்
முருங்கக்கீர காலைல ஒரு சூப் அடிச்சட்டோன்னா அது ஆ இருக்குங்க முருங்கக்கீரல்தா நானு ஓரளவு ஸ்ட்ரென்த்தாவே வாழ்ந்தனே போங்க அதுலதா பிளட் லெவல் ரொம் பிளட்டே இல்லன்ட்டாங்க அது சுகருக்கு அதுக்கு அதுக்கு எட்டு எட்டு பாயிண்ட் தா இருக்குது அதனால தான் உங்க மயக்க வந்துனேக்குதுன்ட்டாங்க பாருங்க பன்னெண்டு இருந்தா தா ஒரு ஹியூமன் நல்லா இருக்க முடியும்ட்டாங்க பாருங்க பா ஏ கேக்குறீங்க ஈரல் எடுத்துட்டு வந்து ஈரல் சாப்டுட்டு முருங்க கீர எடுத்துட்டு வந்து சூப் குடிச்சு முருங்கக்கீர பெரட்டி பெரட்டி பெரட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்ட ஆரம்பிச்சிட்டங்க அப்பற இருக்க இருக்க இருக்க கொஞ்ச செட் ஆயிட்டு பரவாயில்லைங்க கொஞ்ச ஆ கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல பன்னெண்டுக்கு கொண்டு வந்துட்டேங்க அந்த ரத்தத்த ப்ளட் லெவல் அழகா ஏறிட்ச்சு டாக்டர பாராட்னாங்க பரவால்லமா என்னன்னா இனிமேல் மாதிரி முருங்க கீர சாப்ட்ட அ ஹெல்தியா வெஜிடபிள்ஸ் ஃபுரூட்ஸ் எல்லா சாப்ட்ட அவங்க ஆ ப்ப ஹீமோகுளோபின் நல்லா ஏருதுங்க ஒரு பிரெக்னன்ட் லே டி சுத்தமா ரத்த இல்ல கொழந்தைக்கு பாதிப்பு அப்புன்ட்டாங்க அவ்ளோதா பொறக்கும் போதே அவ்ளோதான்ற மாரி சொல்ட்டாங்க
ஆ
அந்த பொண்ணு என்னா பண்ணா அவ்ளோ கான்ஃபிடென்டா பயப்படலங்க அந்த கொண்டா நம்ம தா பயப்பட்ருப்போ அவ அழகா முருங்கக் கீர வாங்கி கீ பெரட்டி நல்லா சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு அழகா ஒடம்ப தேத்துனாங்க நல்லா இருக்காங்க இன்னைக்கு கொழந்தையு ஆரோக்கியமா இருக்குது அன்னைக்கு சொன்னன் டாக்டரே இன்னைக் ஆமாங்க கண் கூட பாத்தோ நாங்க அதெல்லா பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இயற்கையாவே இருக்கு
ம் ம் எங்க அப்படி யாதினு ஒண்ணு இருந்தா அதுக்கு மருந்துன் ஒண்ணு இருக்காதா
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
ம் ம்
எல்லாமே இருக்குங்க ஒலகத்துல எல்ல இதுல்லா இல்லாதுலா இல்ல தமிழ்நாடுல நல்லா வளம் மான நாடு நீரு நெலோ ஆகாய பூமி
கடவுள் நல்ல வாழ்க்க தா குடுத்திருக்காங்க தமிழ்நாடுன்றதே நம்ம நல்ல வாழ்க்க தா நம்ம நல்ல நாட்ல தா இருக்
எனக்கு என்ன பொருத்த வரைக்கு தமிழ்நாடே ஒரு வரம் தாங்க
ஆமாங்க
ஒரு நாடு நமக்கு வந்து எதுன்னா பொக்கிஷோ இல்லயா
ஆமாங்கா மத்த நாட்லல்லா எதனா ஒரு நீர் பஞ்சமோ இல் இல்ல சா உணவு பஞ்சமோ கண்டிப்பா ஒரு பஞ்ச வருது வராதுலா இல்ல நம்ம எவ்ளோ பிரச்சனைல இருந்தாலு கடவுளோட அனுகரகம் நம்ம நெறைய கோயில் தளங்கள் அதிகோ நம்ம ஊரு ஆமா நம்ளடத்
இதுவே எனக்கு வந்து கோயிலுக்கு ஒரு கோய் யில் போயிட்டனாவேங்க நீங்க என்ன நெனைச்சுக்கோங்க அதுல வர நிம்மதி ஏதோ வந்து எனக்கு எல்லா பிரச்சனையு சால்வ் ஆன மாரி ஒரு சந்தோஷ ஏதோ சாமி கிட்ட சொல்லிட்டு வந்தோ இனி நம்ம எல்லாமே கடவுள்
அ அது ஒரு நம்ப ஆமா கரெட்டு தா அது வாய்ப்பே இல்லங்க நெஜமாதா நல்ல நல்ல நல்லா ஒரு குடுப்பையானான வாழ்க்க வந்து தமிழ்நாட்ட மக்க நம்மளோட லாங்குவேஜ் கூட எடுத்துக்கங்க நம்மளோட
நெறைய கோயில் போவாங்க எங்க அண்ணா அவ வீடு வாங்கும்போது கூட மு நல்ல யோசிச்சதே கோயில் பக்கத்துல வீடு
ஆ ஆ ஆ
அம்மன் கோயில் இருக்கீங்க அ ரொ மாங்காடு கேள்விப்பட்டிருக்கீங்க பாத்திங்களா காமாட்சி அம்மன் அது பக்கத்திலயே வீடு வாங்கினதுல அவ்வளோ சந்தோஷ இருக்கு அவங்களுக்கு எங்க அண்ணா நெறைய கோயில் போவாங்க நெறைய போவாங்க அவருக்கு வந்துட்டு ரொம்ப சாமி பக்தி சோ அந்த ம் சாமி பக்கத்துல வீடு வாங்கிட்டோ அந்த ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க வாய்ப்பே கெடையாது ஆ
நெஜமாதாங்க கோயில்ல அதெல்லா அமய்தது பெரிய விஷிய
ஆமா
சுத்தி அமைஞ்சு ஒரு கு குடுப்புன இல்லங்க அதெல்லா இப்ப ஊர விட் டு ஊர் வந்து அது அதுவா பாக்குறோ நம்போ
ம்
ஆனா இப்ப இருக்கிறவங்கல்லா அங்கயே அமைச்சுன்னா அந்த கோயில் தளத்திலயே வாழ்றாங்க நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு ம் ஓ புல்லா கோல்டு க நேத் துல இந்த தக்காளி சட்னி சாப்டங்க அப்டி இல்லங்க நேத்து தக்காளி சட்னி சாப்ட்டங்க மழையில வர நனைைஞ்சிட்ட அதுதா நம்ம நேத்து எவி ரெயன் நேத் து கிட்டத்தட்ட ஒன்ற மண்நேர பேஞ்சுட்டே இருந்தது ஆ தக்காளி சட்னி சாப் ட ஒடனே மலையில நனைஞ்சதுனால என்னமோ நல்லாருச்சு நேத்து முருகர் கோயில் இல்ல நல்லா கலயாணம் நடத்திருப்பாங்க போலக்கு போன வாரோ சேரங்க ஒரு ஐநூறு சேர் அரேஞ்ச் பண்ணிட் இருந்தாங்க கோய்ல பேனு இந்த பக் க அந்த ஒன் டூ ஃபைவ் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு
கல்யாண வந்து கோயில தாங்க பண்ணாங்க
அப்டிங்களா ஆ சரிங்க சரிங்க ஆ நன் றிங்க நன்றிங்க அ நன்றிங்க அடுத்த இணைப்புல பாக்கலா நன்றி
ஓகே ஓகே